ஓ ஆ நல்லாயிருகீங்ளா
ஆ வணக்க நீங்க பேசுது கண்டினியூ பண்ணுங்க உங்க காலேஜ்ல ஹோம் ஒர்க் பத்தி எதோ பேசுனீங்ளே
ஆ அதுல பாத்தீங்கன்னா நாங்க மூணு வருஷோ படிச்ச கொஞ்சம் ஜாலியாவ தா படிச்சுங்க ஜாலியா விளையா
ஆமா ஆமா ஆமா காலேஜ் படிக்கும்போது நம்ப படிப்புல பெருசா ஏ என்ன சொல்றது கவனமா இருக்காது நம்ம அடுத்து என்ன காலேஜ் முடிச்சு செய்ய போறோம் அப்டின்ற ஒரு புரிதலும் இருக்காது
ஆமா கண்டிப்பாங்க இல்ல அப்பவும் எனக்கு புரிதல் இருந்ததுங்க ஏனா நாம அடுத்து எதோ ஒன்னு பண்ணனு அப்டின்னு ஃபேமிலே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க பிளேஸ் ம் பாரு வேலைக்கு போ அப்டின் தா சொல்லுவாங்க ஆனா நாம அங்க போயி கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பஞ்ச் தொட விளையான்ட்டு எப்படா காலேஜ் முடியுந்தா இருந்ததுங்க அப்பறோ அது அப்டியே ஓடிடுச்சுங்க
உங்க மாமா கூட பெரிய ஆ கவர்மெண்ட் துறையிலதா இருக்காருனு கேள்விப்பட்டே அவுரு இன்ஃப்லியன்ஸ்ல ஏதுவு நீங்க கவர்ன்மெண்ட் வேலை அது இது ட்ரை பண்லையா
அது ட்ரை பண்லாங்க அ பாத்தீங்னா அதுலயுமே அவிங்க அப்ப போனாங்க அவிங்க எண்பது தொண்ணூற்ல போனவிங்க இப்பல்லாமே வேக்கன்சி நெறைய இருந்து இப்பல்லாமே கா டி டி எக்ஸாம் எழுதிட்த ரவுண்ட்ஸ் வச்சுதா உள்ள போற மாரி அதுமே ரொம்போ அ பில்ட்ரேஷன் அதிகமா இருக்குதில்லங்க அதே எத்தன லட்சக்கணக்கான பேரு அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எதுவாங்க இப்ப எல்லாமே அது மாரி ஆயி போச்சுங்க
சரி சரி மாமா அந்த காலத்துலயே படிச்சுருக்குறார் இல்ல
ஆமாங்க அவிங்க அப்போ பாத்தீங்னா அவிங்களு இதே மாரிதாங்க ஏதோ பிகாமோ என்னமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறோ எம் ஏ வொ என்னம்மொ பண்னாங்க அப்ப பாத்தீங்ன்னா அப்போ கவுர்மெண்ட்ல நெறைய வேகன்சி இரு ந்ததுங்க அப்ப நீங்க சும்மா எழுதி போட்ருக்காங்கக அப்றொ அதுல பாத்தீங்ன்னா ரெண்டு துறையில வேல கெடச்சிருக்குங்க ஒண்ணு மணியார்ராவோ ஒண்ணு இந்த ஃபயர் சர்வீஸ் துரையில கெடச்சதுங்க அப்பற இவிங்க ஃபயர் சர்வீஸ்
அவர் மணியாராவே எடுத்திருந் ருக்கலாமே அது கொஞ்ச இந்த ஃபயர் துறையில இல்லாத கொஞ்ச பாதுகாப்பான ஒரு த்து
அவிங்க அதுல அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லேங்க அதுல பாத்தீங்னா அவ்ளக்கா வருமானொ கம்மியா இருந்ததுங்க மணியாரர் துறையில இது கொஞ்ச நல்லா இருந்தங்காட்டி அப்புறோ இத எடுத்துக்கிட்டாங்க தீயணைப்பு துறையிலயே எடுத்துக்கிட்டாங்க
இப்ப தீயணைப்பு துறையிலனாலு ஒரு ஸ்டாடிங்லந்து தீயெல்லா அணைக்க போயிர்ப்பாரா இல்ல சும்மா இந்த மேனேஜ்மெண்ட் மட்டுந்தானா
இதே மாரிதாங்க அது கீழ்ருந்து மேல ஆபிஸ் ஒரு ஹெட் வரைக்கு போறத்தாங்க
ம்ம் இப்ப வந்து இந்த தீயணைப்புக்கெல்லா போறத விட்டுட்டு இப்போ ஆபிஸோட சரி
ஆமாங்க இப்போ ஈரோட் டிஸ்ட்ரிக் கண்ட்ரோல்ல ஓ சாரி அது பாத்தோனா ஹெட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்காருங்க
நம்ம மாவட்ட ஹெட்டு ஓகே ஓகே இந்த நம்ம மாவட்ட பயர் ஆபிஸ்ல இருப்பாரா உங் மாமா
ஆமாங்க இப்ப ஆபீஸ்க்கு ஹெட்டா இருக்காருங்க
ஓ நம்ம மாவட்டத்துலயே பத்து ஆபீஸ் இருக்கா
ஆமாங்க அதுக்கு அதலா ஹெட்டா பாத்துக்குறார்ங்க பத்தாபீஸ கண்ட்ரோலாங்க
ஓ சரி சரி அப்போ சம்பளொ ஒரு ரெண்டு லச்சொ வருமா
அது தெரியாதுங்க கணிக்க முடியாதுங்க அது எவ்ளோ வருன்னு
அது நீங்க எது கேட்டுக்கிறதில்ல ஓகே ஆமா ஆமா நாம ஒருத்தர் சம்பளத்த போய் கேக்க முடியாது
ஆமா மா அது கேக்
ம் உங்க நெட்டு கொஞ்சோ கம்மியா இருக்கும் போல பிரேக் ஆகுது ஹலோ
ஹலோ
உங்க நெட்டு கொஞ்சொ வீக் ஆயிட்டு வந்திருக்கும் போல
ஏ நெட் வொர்க்குங்ளா ஆமா கொஞ்சொ ஸ்லோவா தா இருக்குங்க
ம் அங்க மாமா இது அண்ணா வீட்டு ஒய்பை தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க
ஆமாங்க
ஓகே ஓகே ஓகே அவரு என்ன போட்ருக்காரு என்ன ஒய்ஃபை போட்ருக்காரு
அவருங்க பி எஸ் என் எல் ஒய்ஃபை போட்ருக்காருங்க
ஓகே ஓகே ஓகே
இங்கே கொஞ்சோ நெட்டு ஸ்லோ தாங்க ஆமா ஆமாங்க
ம்
கொஞ்சொ நெட்ஒர்க்கு கான்ஸ்ட்ரன்டா கெடைக்கிறதுல்லேங்க
அது நல்லா இருக்குமே இந்த ஏர்டெல் ஜியோ இந்த ஏர்ல போடுறதா கம்மியா இருக்கு ம் கேபிள் கார்ட்ட போறது நல்லாதா இருக்குமே
இல்லங்க இங்க எல்லா ஊரு ஃபுல்லாவே அதாங்க எல்லாமே யூஸ் பண் ண்றாங்க காவாசி பேரு
ஏனா அருகாமையிலே நமக்கு டேபிள் மூலியமா எடுத்துக்கறாங்கன்ட்டு எல்லாருமே அத யூஸ் பண்ணிக்றாங்க
ம்
டெலிபோனு ஃப்ரியா பேசட்டுனு மேபி எல்லாரு எடுத்துக்கிட்டாங்க
ஓகே ஓகே ஓகே
ம் பாத்தீங்கன்னா எல்லா துறையுமே இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப காம்படேட்டிடிவ் ஆயி போச்சுங்க
ஆமா ஆமா ஆமா நா ஒரு மருத்துவத்து துறைல மட்டுந்தா அந்த ஏ ஐ யோட தாக்கம் இல்லாம இருக்குது அதுவு சீக்கிரமா வந்துடும்
ஆமா கண்டிப்பாங்க அதுலையு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேனிங் சென்ட்ருந்து எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க
அ வந்துருச்சு இருந்தாலு ஒரு அ மருந்து எழுதி குடுக் க்கறதோ அது எல்லாமே டாக்டர் தா பண்ணியா
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த ப்ரஸ்கிரிப்ஷன்ல இருந்து கன்சல்ட்டேசனிங் க ஆமாங்க ஹெல்த் ரிலேட்டடா அதுக்கப்றோ அதுல அ டாக்ட்ரு கன்சல்ட் பண்ணி ஆகனுங்க அளவ்க்கு அதுவுமே இப் பாத்தீங்கன்னா ரே ரீசண்டா கூட ஒரு நியூஸ் வந்துதுங்க இணையதளத்துல இருந்து மருத்துவம் பாத்துருந்தா அது மூலியமா சில நியூஸ் எல்லா போட்டாங்க அதுல பண்றது தப்புன்னு எல்லா நெறைய சொன்னங்க ஜேட் ஜி பிட்டில போட்டு எனக்கு உடல் வலியா இருக்கு
டாங்க அப்டின்னுலா வந்துட்
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க அது மூலியமா ஆமாங்க அதுலையு பாத்தீங்கன்னா அது இணையதளத்துல பாத்து பிரசவம் பண்ணாங்கன்னுல்லா வந்ததுங்க அதல்லா ரொம்ப தப்புங்க வீட்ல இருந்தே பண்ணுனுவே அப்டின்னுல்லா
ஆனா அது ஆரோக்கியம் கூட நம்ப ஹாஸ்பிட்டல் போகும் போது நல்லா இருக்குற ஒடம்ப கண்டதையு மாத்தரைய குடுத்து நார்மல் டெலிவரி ஆக்குற ஆக வேண்டியதா பிரசவ இது சிசேரியன் பண்றாங்க
ஆமாமாங்க ஹு ஹு ஹு எல்லா இப்ப அந்த அளவ்க்கு போய்ர்ச்சுங்க நைட்டு சொல்றதுன்னு இன்றை யாலகட்டோ
மட்டு உம் இப்படியே இன்னா அட்வான்ஸ் ஆயிட்டே தா இருக்குங்க டெவலப்மண்ட்டு கூடிட்டே தா போவுங்க அ பாத்தீங்னாத்
ஆமா மிஷினோட வளர்ச்சி தா இருக்க போது மனுஷங்களோட வளர்ச்சி டி டவ்ன் ஹைட்டு நா போக போது
போ பாத்தீங்னா ரீசன்ட்டா நம்ப நா அதிகமா பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ்ல நா பாதிக்மா பண் பாத்தீங் நெறைய ப்ரசன்டேஷனல்லா போ பண்ணீர்க்கிங்க அல்ல பாத்தீங்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி இன் அக்ரி கிழ்ச்சர் தா அதிக்மு பண்ணுவாங்க ஏன்னா நாவ் விவசாய் துறைல் ருக்குங்க ஆ அதுல எனக் கொஞ்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமேட்டி அத பத்தி தா அதிகமா பண்ணுவேங்க நெறயா ரிசச் பண்ணுவுங்க
ஓகே ஓகே ஓகே
ஆ அது
உங்கள்து வந்து ஃபைனல் இயர்லதா ப்ராஜட் இருந்துருக்கூல
ஆமா ஆமாங்க இல்ல ஃபைனல் இயர்ல ரெண்டு செம்முக்கு இருந்துதுங்கு
ஓகே ஓகே ஓகே எல்லா க்ரூப் ப்ராஜட்டா இல்ல சிங்கிள் ப்ராஜட்டா
ஆ மினி ப்ராஜக்ட்டு சிங்கிள் ப்ராஜக்டுங்க க்ரூப் ப்ராஜக்ட்டு க்ரூப் ஆ மூணு பேரும்மு
எல்லாமே இந்த இதுல குடுத்து தான அ படிக்கும் போது சரிக்க அந்த ப்ராஜட் செய்ற கடைய்ல
அது இப் இருக்குங்க அது குடுக்குறீங்ளு குடுத் செய்றாங்க
இருந்தாலு இது நாம்பளே செய்யும் போது நம்ளுக் ஒரு
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அது என்ன ஏதுன்னு கொஞ்சுத்த ஆர்ட்டியா கன்சல் பண்ணி சீனியர் அவிங்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணா கொஞ்சு நம்பு தெரிஞ்சிக்லாங்க நம்போ காசு குத்து பண்ணோனா நம்ப்ளுக் எது தெரியா அவிங்களே பண்ணி குடுத்துருவாங்க
ஆமாமா
ம்
இத் எப்படி நீங்க ப்ரோக்ராம் மாரி போட்டீங்ளா
ஆமாங்க அ ஃப்ரண்ட்டண்டு பேக்கண்டு கோடிங் போட்டுங்க அந்த ஸ்டூடியோல போட்டங்க
ஓகே ஓகே இப்ப ஐஓடி அக்ரிகல்ச்சர்ல ஐஓடினா என்ன மாரி ப்ராஜெட்டு அக்ரிகல்ச்சர்ல
அது வந்து நா தனிப்பட்ட முறைய்ல எனக் அது இன்ட்ரெஷ்ட்டுங்க அவிங்களுக்கு வந் நா டீம் போட்றது அது மெய்ன் ப்ராஜெக்ட்டுங்க இது சும்மா வெளில ப்ரசன்டேஷன் போ அல்லாமே இது நா அதிகமா ச்சூஸ் பண்ணி எடு இன் இன்ட்டர்நெட் ஆப் தி்ங்ஸுன் நீங்க அதிக்மா கேள்விப்பட்ருக்கீங்ளா என்னமோ
ஏ நானுமே ப்ராஜட் அதுலதா பண்ண நெனைக்கிறே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுல தா பண்ணே நானுமே ப்ராஜட்டு
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு தாங்க இப்போ கொஞ்சு ஃப்யூச்சர்ரு அல்லு பாத்தீங்னம்
அ நா படிக்கும்பதே அதா சொன்னாங்க ஐ ஓட்டி தான் வந்து ஃபியூச்சர்ல நா படிக்கும் போதே சொன்னாங்க
அத தானே அதுலதா இப் இதெல்லா வருதுங்க நம்ளுக்கு இந்த ட்ரு திர்கேஸு முற்படா அப்புற் தானி ஏங்கியானா இன்டர்நெட் மூலியமாரா
நா என்ன ஐ ஓட்டி வெச்சு நாய் என்ன பண்ணன்னா இப்பந்த ரயில்வே கேட்டுக்குல்லா ஒர் ஆள் போட்ருக்காங் இல்ல அதெல்லா வந்து ஆட்டோமெட்டிக்கா ஓபன் ப்ரோஸ் ஆகற மாரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தோ நானு ஐ ஒட்டி வச்சு
ஓ சரி சரி சரிங்க ஏன்னா நீங்க அது ட்ரிபிள் ஐ இதானே எடு
ட்பிள் இ ன்றனால ஆமா அந்த சென்ஸ்
ஓகே அது நாங்க படிச்சுங்க டிஜிட்டல் பிரிண்ஸ் நாங்களா சப்ஜெக்ட் படிச்சுங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா இது அப்ளைட் சயின்ஸுங்காட்டி எல்லாமே படிச்சோங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க மூணு வருஷ படிச்சது எல்லாமே இன்குளூட் பண்ணி நாங்க சூஸ் பண்றதா கோர்ஸுங்க அங்க இது சப்ஜெக்ட்டுங்க
ஓகே ஓகே ஓகே
அ அப்டி படிச்சல்ல இதெல்லா எடுத்து படிச்சங்க
ம் இப்ப வந்து உங்க காலேஜ்ல பிளேஸ் ஆனவங்க எல்லா மே வந்துட்டு ஹை சி ஜி பி யே வச்சிருக்காங்க அப்டித்தான
அப்டியு சொல்ல முடியாதுங்க அதிகமா வச்சிருந்தீங்க கோப்லேஸ் ஆனங்க இருக்காதுங்க ஸ்கில் இருக்காதங்களு கம்மியான சி ஜி பி யா வச்சுங்கன்னா அணையரு இருக்காங்க
ஓகே ஓகே
எல்லாமே கொஞ்ச இப்ப எல்லாமே ரொம்ப காம்பிடேட்டிவ் அதிகமாயிருச்சுங்க வெளில பாத்தீங்கன்னா எல்லாமே
ஃப்ரீ ஆஃப் அரியர்ஸ் எல்லா இல்லாத எங்கள தா அட்டன் பண்ண விடுவாங்க அப்டியெல்லா ரூல்ஸ் இருக்கா நா படிக்கு போதுல்லா அப்டி இருந்துச்சு ஹிஸ்ட்ரியாஃப் அரியர்சே இருக்க கூடாது
அப்டி கிடையாதுங்க இப்ப ஸ்கில்லு இருக்கற எவரா ஆரு வேணாலு வச்சிருக்கற வக்காதவ எல்லாருமே அட்டன் பண்லாங்க கம்பெனிஸ் இப்ப நீட்ஸ் பாத்தீங்கன்னா கில்ஸ்தா எதிர்பாத்துக்கறாங்க நீ வச்சிருக்கிற வச்சாதெல்லா அவங்க எடுத்து எடுத்துக்கிறது இல்லைங்க
பரவால்ல நாங்க படிக்குபோதெல்லா ஹிஸ்ரி ஆஃப் நம்ம வச்சிருப்போ பாஸ் பண்ணிருப்போ இருந் இருந்தாலு வந்துட்டு அரியர் விழுந்துரக் கூடாது அப்டின்ற மாரி அதுலேல்லா பாத்து கழிச்சு அவ இன்டர்வியூ அட்டன் பண்ணவேவிடாம
கண்டிப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்துங்காட்டி அந்தெல்லா எடுத்துட்டு டாங்க அந்த மாரி ரூல்ஸே இல்லைங்க அவனுங்களுக்கு தேவையே ஸ்கில்லு தாங்க உனக்கு இப்ப மொதல்ல எல்லா பாத்தீங்கன்னா பேசிக் தெரிஞ்சா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது உங்க காலத்துல இருக்குங்க பேசிக்கா உனக்கு எந்த தெரியுமா அது தெரியுமா கோடிங் தெரிஞ்சா போது எடுத்துக்குவாங்க ஆனா இப்ப அப்டி இல்லைங்க உனக்கு கோடிங்கே தெரிஞ்சாலு உனக்கு அத சர்வே பண்ற அளவுக்கு உனக்கு ஸ்கில் இருக்கணு அத பத்தி தெரிஞ்சாதா எடுத்துக்குவாங்க
ஆமா ஆமா அது உண்மதா
அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க மீக்ஸ் ரொம்ப அதிகமாய் போச்சுங்க இங்க அதெல்லா இங்க எடுக்கறது இல்லைங்க நீங்க அரியர் வக்கிற வக்காம
அது அது அதா செரி ஓகே நம்ம அடுத்த கால்ல சந்திப்போ
ஆ சரி ஓகேங்க